ஹலோ ஆ வணக்கோங்க
குட் ஈவி்னிங்க
ஆ எப்டி இருக்கீங்கங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்
ஆ நல்லா இருக் கேங்க
சேர் செரிங்க அப்பறோ சாப்டாச்
ஆ சாப்ட்டாச்சிங்க நீங்க சாப்ட்டீங்களாங்க செரிங்க செரிங்க என்னங்க உங்களுக்கு சின்ன வயசு ல இருந்து ஸ்போர்ட்ஸ்ன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாங்க
ஆ ஸ்போட்ஸ்னா என்னகு க்ரிக்கெட்ல தாங்க
செரிங்க செரிங்க நல்ல விஷ்யோ தானங்க அ ஸ்போட்ஸ் வந்து வெள்யாடுவ் வங்க பட் இது தா குறிப்பிட் ட்டு இன்ட்ரெஸ்ட்டுன்னு இல்லங்க விளையாடுவங்க
ஆ அதேதாங்க சின்ன வய்சுல நெறையா கேம் விளையாண்ட்ருக்கோ போ வரைக்கி எப்டின்னா ப்ப க்ரிக்கெட் தாங்க போய்ட்ருக்கு அம்ம சிட்ட வய்ஜுல எப்ப மோலே இது சின்ன வய்சுல பம்பரோ விளையாறது குண்டு அஅ அப் அப்படி கபடி இந்த மாரில்லா விளையாண்றது இப்ப க்ரிக்கெட்ல தாங்க இருக்குது
ச்செரிங்க ச்செரிங்க ச்செரிங்க நல்ல விஷ்யோங்க ஆனா ஏ பசங்களையு நா வந்து இப்பந்தே உம்அ எல்லா விளையட்டையுமே விளையாட வை கரங்க ஏன்னா அதுல ஏதாச்சு ஒன்னெய் ட்ரஸ்ட்டு இருந்தா
ஆ அது ஸ்போட்ஸுல கூட ஜாயான் பண்ணிக்லா
கால்ல எதாச்சு
அதுதா அவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் க்கு கேட்டு நீங்க அதேவே ட்ரெயின் பண்ணீங்கனாவே போதுங்க
ஆமாங்க ஆமாங்கான் அதா ஏதா பண்ணனும்ங்க
சேரி சேரிங்க
இப்போ தா நறைய காம்படிஷன் நாம் ம அப்போ இருக்கிறப்பலாம் இவ்வளோலாம் காம்படிஷன் இல்ல இல்லைங் இல்ல இல்லைங்களா
அப்போ இல்லைங்க இப்பதாங்க இருக்குது
ஆமாங்க
ம் சேரி சேரிங்க
ஃபோன் கூட இருக்காதுங்க டிவி அப்றோ அந் த நம்ப சுற்றத்தாருடன் அவங்க இருக்கிற பசங்களோட வெளையாடுவோம்
ஆஹ்
இப்போ அப்டி இல்ல இல்லைங்களா
எல்லாமே போன் வந்ததுக்க கப்பறந்தாங்க போனு போனு போனு போனு இப்ப எல்லாமே வர்ற குட்டீஸ் எல்லாமே போன் இருந்தா தா சாப்புட்றாங்கிறாங்க நாங்க போன் குடுத்தாதா நா அமைதியா இரு க்காங்க
ஆமாங்க நா முடிஞ்சளவு து
சேரி சேரிங்க நல்லாதாங்க போன் குடுத் போனை குடுக்காம பாத்துக்கிட்டீங்கனாலே போதுங்க
ஆமாங்க ஆமாங்க வந்த நாம எப்டி வளர்ந்த விதம் இருக்கு இல்லலைங்களா ஆனா இப்ப எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் வா வந்துருச் ச்சிங்க
ஆமாங்க ரொம்ப அட்வான்ஸ் ச வந்துச்சிங்க
செரிங்க செரிங்க இப்பதாங்க செஸ்ஸு
ஆ சொல்லுங்
பதாங்க செஸ்ஸு இந்த ஸ்கேட்டிங்ல இப்பதாங்க வந் துச்சு நாம்ப இருக்கறப்பல்லா வந்து பெரிய இதெல்லா இல்ல. ஆ இப்பதா சிலம்போலா இப்பதா ரொம்ப ட்ரெண்டா வந்துரு ச்சுங்க ஆமாங்க ஆமாங்க நமக்கு தெரிஞ்சு வாலிபாலு ஃபுட் பாலு அப்றோ இந்த கொக்கோ ரன்னிங் ரேஸு அப்றோ கபடி ஆஹ் கபடி சூப்பர்ங்க. நல்ல விளையாட்டு கபடி அப்றோ இந்த டிஸ்கு த்ரோ பண்றது அதுக்கப் ப்றோ இந்த டென்னிஸு
டென்னிஸ் இருந்தது வாலி பாலு இந்த மாரி அ இந்த மாரிதா இருந்தது ஆனா இப்பரங்க இப்ப நீங்க சொன்னீங்கல ஸ்கேட்டிங்கு இந்த சிலம் போ இந்த மாரி இதெல்லா இப்பதா வந்து அதிகமா ட்ரெண்டாய்
ஆமாங்கப்ப ஸ்கேட்டீங்கு சிலம் போ
ஆஹ்
ஆலா சில நல்ல விஷ்யங்களு இரு கராத்தே மீன்னெல்லா கராத்தேனாலே ஐயோ சண்டல்லா போடக்கூடாதுன் சொல்வாங்க ஆனா இப் ப எல்லாருமே வந்து பிளாக் பெல்டு, எல்லோ பெல்டு, ஆரஞ் பெல்டுனு இருக் காங்ககோ
ஆஹ் ஆமாங்க என்ன நாலா சின்ன வயசுல எத்தன எனக்கு தெருஞ்சு ஆறு வயசு இருக்குன் நெனைக்கற. அஹ் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அஹ் கராத்தே ஜாயின் பண்ணிக்காங்கறனால என்னயு வீட்ல ஜாயின் பண்ணிவுட்டாங்க. காலைல நாலு மணிக்கு எழுப்பி உட்டுருவாங்க நாலா எத்தன டைம் அழுது போகாம இருந்திருக் கே ஒ அப்பல்லா எ நாலு மணிக்கெந்திரிச்சு போறதெல்லா அவ்ளோ ரிஸ்க்கா இருக்குஞ்சொல்லி அப்டியே உட்டத்தாங்க.
நீச்சல்லா அடிப்பீங்ளாங்க
நீச்சல் ஆ அடிப்
ஆ ஆனா இப்ப சும்மிங் அதுக் தனியா ஒரு கிளாஸு நா அந்த காலத்துல ஏதுங்க சும்மிங்க்லா கிளாஸ்ஸு போனா நெலத்துல பம்பு செட்ல குளிக்கறது கெணத்துக்கடில டயர உட்டு குளிக்கறது
ஆமாங்க இப்பல்லா பாத்தீங்ன்னா அப்பா செரியா அ தாத்தா அவுங்கெல்லாமே சும்மிங் ப கெணத்து பக்கத்துல தா இருப்பாங்க இவுங்கக் கிட்ட சொன்னாலே இவுங்ளுக்கு கத்து குடு தாதாக்கு அப்பா கத்து குடுத்துருப்பாங்க அப்பாக்கு நம்மக் த்து குடுப்பாங்க
அது தாங்க அந்த அனுபவோல்லா வந்து இப்பருக்கற பிள்ளைங்ளுக்கு கடைக்குறதே இல்லங்க
ஆ ஃபீஸு
ஃபீஸு
ம்
அதுக்கு அதுக் கூட பரவால் இல்லல்ல இப்பல்லா வந்து ரெஸ்சாட்டுன்றத் பேர்ல வந்து அங்க போய் பேரன்ட்ஸ் வந்து கூட்டு போய்றாங்க அங்கே ஸ்விம்மிங்கிருக்கு அங்கே என்டர்டைன்ட்றுக்கு அனால அதுலே முடுச் ச்சு அப்டே வந்தர்றாங்கங்க
ஆமாங்க ரெஸ்சார்ட்டு ஆ அதுலே அப்டிதாருக்
அப்போ அந்த என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு வட்டோ வந்து ரொம்போ குறிகி போச்சு
கரெட்டு தாங்க
அது பெரியமின்ன அந்த தாத்தா தாத்தா ஊரு தாத்தா வீட்ல கொளோருக்கோ தண்ணிருக்கோ கெணருக்கோ தாத்தா சொல்லி தருவாரு
ஆமாங்க
ப்பந்த இதெல்லாமே என்னாச்சுன்னா இப்பெல்லாமே முடிஞ்சு போச்சு
இந்த ஜென்ரேஷன் வர கொழந்தைகளுக்கெல்லா அந்த இது கட மாட்டேங்துங்க அ கெடைக்க மாட்டே அதெல்லாமே எல்லா சிட்டி சைல்லருக்கற அது அவ்ங்க வில்லேஜ்சைடு எப்போ வர்றது வரும்போது அவுங்களுக் வய்சாய்ருது அப்றோ தாத்தா பாட்டி எல்லா போயிர்றாங்க
சாயிடுது ஒரு ப்ரச்சன இருந்தாலு இப்பருக்கற ஜெனரேஷன் வந்து அந்த பழைய ஜெனரேஷன் அவுங்களால வந்து சமாளிக்க முடில்ல அவுங்க கேக்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடிலங்க
ஆமாமாங்க
கெ அவுங்ளுக்கு ஈடு குடுக்க முடியாததுனால சில பேர் என்ன பண்றாங்க இந்தாரி இந்த ஃபோன பாரு இந்த டி விய
ஆ அத்தா அந்த மாரி பண்ற தாங்க
பெரிய ஏ கிட்ட வந்து ஒரு பைய வந்தாங்க டியூஷன்கு ஆ அதாவது எ எ ஏ எங்கூட வேல செய்ற மிஸ்ஸு அவுங்க பையனேங்க
ஓகேகங்க
அவ வந்து பாத்தீங்கனா அப்பாவு வேல அம்மாவு வேல அப்பாவு டீச்சர் அம்மாவு டீச்சர் என்ன பண்ண முடியுங்க ரெண்டு பசங்க அஹ் ஆஹ் மாமனார் மாமியார் அவுங்களுக் இல்லங்க உம் மிஸ் அவுங்க அம்மா அப் ப்பா மட்டுந்தாங்க அவுங்களு வந்து ரொம்ப வயசு சானவங்க அ பையன என்ன பண்ணுவாங்க இப்ப டி வி போட்டுவுட்டு பாக்க விட்டுட் டாங்க அந்த பையனால பேச பேச ச் ஒரு எல் கே ஜி படிக்கிற பையனுக்கு அ கேத்தளவ் அந்த பைய இல்ல
ஓ பேச மாட்டேறா
டேன்றா அதுக்கென்ன காரணொனா வீட் ட்ல யாருகிட்டயு அவ்ளவா பேச்சு குடுக்ல டி வி பாத்துட்டே அப்
அததா அத ஒரு படத்துல கூட வருமே கோமாளிபடத் துல அந்த மாரிதாங்க நம்ம கொழந்தைக கூட நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ணதான் அவுங்க பேசறத ஆரம்பிப்பாங்க ஒவ்வொன்னா கத்துக்குவாங்க
ஆமாங்க உண்ம தாங்க உண்ம தாங்க
நம்ம அவுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்லைன்னா அவுங் அவுங்களும் அழுவுனா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க என்னடா இதுன்னு அவுங்களும் என்ன பேசுறதுன் தெரியாம என்ன பண்றது தெரியாம அவங்க பாட்டுக்கு விட்டம்னா அப்புறொ கடைசி வரைக்கு அவுங்க
கஷ்டொ ஆமாங்க ஆமாங்க
அப்ப
பைய வந்து பேசுவானா ரொம்ப இதா பேச மாட்டாங்க
சேரி செரிங்க
அஹ் புதுசா இருப்பா பேச மாட்டா பழக மாட்டா அவனுக்குள்ள ஒரு பயொ அ சோ எல்லாமே இருந்துச்சுங்க
கண்டிப்பா கண்டிப்பா
அதுக்கப்புறொ டியூஷன் நா நாமல்லா இல்லைங்க மேம் நா உண்மையாலுமே நா எடுக்கலங்க இல்ல எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாருங்க எ அதெல்லா எனக்கு ஆமாங்க அதெல்லா எனக்கு தெரியவே தெரியாது நீ எடுத்து தா ஆகணுனு எடுத்திருந்து விட்டுவிட்டாங்கங்க
சரிங்க
ஆனா அவங்கன வந்து வீட்டுக்குள்ளேயே வெச்சுருக்க மாட்டேங்க கைய புடிச்சிட்டு அப் டியே ஒரு தெருவுல ஒரு ரவுண்டு போய்டு வருவேங்க இதோ ஒரு மரம் பாரு இதப் பாரு அதப் பாரு அவனு எ தோ ஒன்னு ஊ கொட்டுவா ஆஹ் கொட் டுவா அ போக போக நாங்க இருந்தது வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிங்க
செரி செரிங்க
ஃபேமிலிய இருக்கட்டு இதோ வந்தா எங்க பெரிம்மா இருப்பாங்க எங்க பாட்டி இருப்பாங்க அபிஷேக் அ அந்த பைய பேர் அபிஷேக் குங்க அபிஷேக் கு அப்டி எப்டியொ ஃபஸ்ட்டு ப ஊ ஊன்னு அழுவா செய்வா அப்றொ பழக பழக பேச ஆரம்பிச்சு அவன் திரும்பியுமே எல் கே ஜி போட்டாங்கங்க எல்கேஜியில சுத்தமா பைய ஒண்ணுமே இல்ல அவுங்க மேம் அவனை வந்து என்கரேஜ் பண்ணல அவன் வந்து பேசல படிக்கல எழு எழுதல எழுதலன்னு விட்டுட்டாங்க திரும்பவுமே அவங்க இன்னொரு தடவையும் எல்கேஜி போட்டாங்கன்னு நெனைக்கிறேங்க வேற கிளாஸ் மேம் கூட போட் விட்டாங்க நா நெனைக்கிறங்க அப்பற கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்ச கொஞ்ச கொஞ்ச கையை புடிச்சி எழுத வச்சு எழுத வச்சு நல்லா வந்துடாங்க பைய வந்டா
ஓகே இப்ப பரவால்ல பேசுறாங்களா
அவ காலேஜ முடிச்சுட்டாங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலையிலே இருப்பாங்க
காலேஜே முடுச்
ஆமா ஆமாங்க நா வந்து கல்யாண ஆகத்துக் முன்னாடியே அந்த பையன் கிட்ட டியூஷனுக்கு வந்தாங்க சின்ன பைய அ எல் கே ஜி படிக்கிறப்ப அ ப்ளே ஸ்கூல்ல விட்ருவாங்க ங்க ப்லேஸ் ஸ்கூலும் ஒரு பாதி நேரோ இருக்கும் அதுக்கு மிச்சோ என்ன பண்ணுவா துங்க அவுங்க தாத்தா பாட்டி அவுங்களு வயிசானவங்க
அ அ
அ டி வி போட்டு விட்ருவாங்க
சேர் ஸ்
அவுங்க அம்மா அப் ப்பா வந்த ஒட்னே கூடோ டியூஷன் எடுப்பாங்க வீட்ல டியூஷன் எடுப்பாங்க அதனால பையன வந்து அவ்ளவாப் பாக்க முடிய நேர இல்லாம போயிடுச்
டைமில்லாம போயிருச்சுங்க
அங்குஸ் ஸகூல் மாரி வருவாங்கங்க டூஷன் பசங்களு
ஆஹா
நல்ல பெரிய நல்ல டூஷன் மாரி எடுப்பாரு
ம் நீங்க ட்யூசன்னு எப்ப ஸ்டாப் பண்ணீங்க எடுக்கற எடுத்துட்தா இருக்கீங்ளா
நானு போன வர்ஷம் கூட எடுத்தேங்க
செரி செரிங்க இந்த வருஷந்தா நீங்க ஸ்டாப் பண்ட்டீங்ளா
ஆமா ஆமாங்க நா இந்த வர்ஷொந்தா செரி கொஞ்சொ எதாச்சு பண்ணலான்னு ஸ்டாப் பண்ணங்க
ஓ
இப்போ சம்மரு க்கு ஊருக் போயிருந்தங்க அப்ப சம்மர் க்ளாஸு ஃப்ரெண்டு நடத்தனாங்கங்க
செரிங்க
சும்மா இருக்குறோமே செரி ஒரு மண்நேர வந்து எடுத்துட்டு போங்க நாங்கங்க
ஆஹ்
சேரி ஏதோ ஒரு வீட்ல இருந்தா யாருங்க தருவாங்க வே செரி சும்மா ஒரு ஒரு மண்நேரம் போயிட்டு அப்ற என் பசங்களையும் வீட்ல தனியா வந்து மேனேஜ் பண்ண முடியலங்க
ஓ
எங்க அம்மா வீட்ல டிவிலா இருக்காதுங்க
சேர் செரிங்க
வெளிய பசங்க இருப்பாங்கங்க
செரிங்க
பசங்க ரோட்ல போய் வெளையாடுவா இது ரொம்ப குட்டி பசங்கங்க
ஓ ரொம்ப குட்டி பசங்க
ரெண்டாவது ஒன்னு யூகேஜிங்க
ம்
ஆமா அதனால சரி ஏன் கூடவே நா க்ளாஸுக் கூட்டு போயிடுவே
ஆஹ்ஹ சேரி செரிங்க
கொஞ்சொ எங்கேஜ் பண்ண மாரியு இருக்கு சும்மா உக்காந்தாச்சு இருப்பானுங்க
ஆமாங்க
அது கொஞ்சொ கூட்டு போவே
செ ஓகே மேம் டைம் ஆயிட்ச்சு அடு
தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி தம்பி நன்றி தம்பி